ஹலோ
ஆ ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ஓகே ஓகே ஓகே என்னா பண்றீங்க
இதா தா இருக்கோ நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதா ஆ எழுந்து ப்ரெஷ் ஆகிட்டு அப்டியே உக்காந்துருக்கங்க ஃபோன் பாத்துட்டு
உங்களுக்கு ஹாபிஸ்லா என்னென்ன
ஆ எனக்கு இப்போதைக்கு மெயின் அப்டின்னா மொபைல் பாப்ப அதிமா ஹ அது ஹாபின் சொல்ல முடியாது அ வெட்டியா டைம் பாஸ் பண்றதுதா மொபைல் பாப்ப அதுக்கப்ற வந்துட்டு தோட்டத்துக்கு போவ அப்ப எதாச்சு வேல இருந்துச்சுனா எதாவது செய்வ அப்றம் அ லீவ் அனிக்கு எதாச்சு படத்துக் போவே
தனியாவே போய்க்குவீங்ளா
இல்ல இல்ல ப்ரெண்ஸ் இருந்தா போவே ஒரு ஒரு நாள் தனியா போனே அவ்ளோதா ப்ரெண்ஸ் வந்துருவாங்க மத்த டைம்லா
சேரி சேரி ம்
அ உங்ககிட்ட சொன்னே நனைக்கிறே ஒரு நாளு அ தனியா ஒரு நாள் ஒரு படத்துக்கு போனே அப்டின்
அதா அதா அதா அதா கேட்ட
ம் இல்ல அது வந்து அந்த ஒரு நாள் மட்டு
ம் அது ஆனா சொல்லுவாங்க தனியா மூவிக்கு சாப்பறதுக்கு தனியா ஒருத்தோங்க போறாங்கன்னா அவுங்க மென்டலி ரொம்ப ஸ்டாங்கா இருப்பாங்க ரொம்ப தைரியமான
கரெக்ட்டுதா பட் ஆனா போலா ஒருமாரி வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு ஆ என்னடா இது நம்ம மட்டு வந்திருக்றோ ஆ எல்லாதுகு குழந்திருக்காங்க அப்பிடினு மாரி இருக்கு பட் ஆனா நம் போலா த தப்பில்ல போனா நல்லாதா இருக்கு அ நல்ல படமா போகணு அந்த படோ நம்பள என்கேஜ் பண்ணிட்ருக்கணு நம்ம படத்த தாண்டி எது யோசிச்சோன் வெச்சுக்கோங்ளே ஒருமாரி தனிமையா இருக்கு
ஆமா எ ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க மேரேஜ் முன்னெல்லா அவுங்களுக்கு அதிகமா பிரெண்ட்ஸ் எல்லா யாரு இல்ல அதனால வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா அவுங்களுக் படத்துக் போயே ஆகணு அதனால தனியாதா போவாங்ளாமா
ஓ ஓ
அவுங்க வந்து மு ம் மூவி பாக்குற வந்து எந்த டிஸ்டபென்ஸ்சு இல்லாம அதாது
ம்
எத்தன தடவ ஒரு படத்த பாத்தாலு ஃபிரஷ்ஷா‌‌ பாக் எல்லாத்தியு மைண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க அந்த ஒரு இதோடையே பாப்பாங்க எனக்கு அப் அப் ஒரு படோ அப்டியே ஃபுல்லாலா ஒக்காந்து பாக்க மாட்டே அப்டியே காதுல வாங்கிட்டே வேல பாத்துட்டேதா பாப்பே
ம் ம் ம்
எ பைய இப்ப வந்தா அ போவோ அதா உங் உங்கள வந்து அந்த ஃபீஸ்டே இல்லாம ஆக்கிட்டா
ஓ அந்த மாரி ஒரு மைண்ட் செட்டே போக வெச்சு
ஆமா இப்போ உக்காந்து ரிலாக்ஸா பாக்கணு டிஸ்ட்டபன்ஸே இல்லாமா அதாவ்து ஒரு ஒரு மூவி பாத்துட்ருக்கோ டீ வீலயேனா தண்ணி குடிக்க போன பாஸ் பண்ணி வெச்சுட்டு போவாங்க எத்தன பேரு இருந்தாலு பாஸ் பண்ணி வெச்சுட்டு போவாங்க கோவமா வரு அவுங்க வந்து அந்த ஒரு‌ ‌சீ கூட மிஸ் பண்ணாம பாக்கணு அப்டினு ஆனா எ பைய வந்துக்கப்புறோ பாத்தா எதாவ்து கேட்டுட் டே இருப்பா நை நைனு‌ அப்பா அது எடுத்‌ தாங்க இது எடுத் தாங்க அப்டின்னு அப்புறோ இப்பல்லா கொஞ்சோ பெருசாயிட்டான அந்த மூவிய நாங்க பாத்துறோ முன்னாடியே அவ வந்து அந்த சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸாவே அவுங்கள பாக்கவுடாம முன்னாடியே சொல்லிரா எல்லாத்தியு இது இப்படி ஆயிரு அது‌ அப்டி
ஓகே ஓகே
ம் அவங்க பாவ அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாம‌ ஆயிராங்கப்பா
அந்த அதா இப்போ ப ஃபஸ்ட் இருந்த மைண்ட செட் மாரி இப்ப வேற மாரி மைண்ட செ வீட்ல பட பாக்க வச்சிட்டாரு அ ம்
ம்
புரியுது புரியுது அ த தம்பிய கூட்டிட்டு தேட்டர்க்கெல்லா போயிருக்கீங்களா
ஆ போயிருக்க அது சின்ன வயசுல இருந்தே போயிருக்கோம் இவ பிறந்த டைம்ல லாக்டவுனு அதனால லாக்டௌன் ரிலீஸ் பண்ணனோனயே மூவிக்கு அது இதுன்னு எல்லா எடத்துக்கு அவன கூட்டிட்டு போயிட்டோ அ சாப்புடுவா தூங்கிருவா ம் அதெல்லா ஒ அ அதா லாக்டௌன் முடிச்ச டைம்ல எல்லா நமக்கு ஒரு சீட் விட்டு ஒரு சீட் அப்படிதான குடுத்தாங்க அதனால நடுவுல இவன ஒக்கார வச்சுக்குவோ ஒக்காந்து தூங்கிருவா த பாப்கான் ஐஸ்கிரீமு சாப்பிட்டுட்டு தூங்கிருவா‌ அவ்ளோ தா மூவில பாக்க இப்ப வரைக்கு அப்படிதா ம் ஏதாவது வீக்கெண்ட் தா ம் சொல்லுங்க ம்
இல்ல ஒரு சில கொழந்தைங்க போலா வீட்டுக்கு போலா வீட்டுக்கு போலா அந்த மாதிரி சவுண்ட் எல்லா கேட் டு நம்ம வீட்டுக்கு போலானு அ ஸ்டாட் பண்ண ஆரம்பிச்சிருவங்க அவங்களுக்ககென்ன ஒரு இடத்துல உக்கார முடியாதுல்ல கொழந்தைங்களுக்கு
ஆமா இவ உக்காந்து பாப்பா எல்லாத்தயு பா ஓரளவு முடிஞ்சா முடிஞ்ச வரைக்கு உக்காந் பாப்பா இல்லன்னா ஓடி ஓ இது பண்ணிருவா ‌ ம் தூங்கிருவா
பரவால்ல பரவால்ல ம் பிரச்சனை இல்ல ஒரு
ஆட் அப்ப வந்து எதாவது மூவி வரு ல அத பாத்துட்டு அந்த படந்தான் பாத்தோம் நாங்க பா அப்படினு சொல்லிட்டு இருப்பா எல்லார்ட்டயு எல்லாரு அது இன்னு ரிலீஸே ஆகலடா ஒனக்கு சொல்லுவாங்க இங்கியுமே ஏதா வீக்கெண்ட்ல லாம் போய் எல்லா தாங்குச்சி தம்பி எல்லா வந்திருக்காங்க அப்படின்னா என்னைக்கோ ஒரு நாள் வந்து நைட் மூவி பாக்கலா லேட் நைட்ல அப்படின்ட்டு எல்லா ஸ்நாக்ஸ் எல்லா வாங்கி டு வருவோ எல்லா வாங்கி வச்சிட்டு நைட் ரெடியா உட்காந்துட்டு இருப்போ இவ போய் எல்லாத்தையு வந்து அவசரப்படு துவா வாங்க போகலா பட பாக்கலா படம் பாக்கலா வாங்க வாங்க அவள பேய் கூட்டி டு வருவா தம்பியை கூட்டிட்டு வருவா எல்லா பண்ணி முடிச்சு இவ தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்க மாரி பண்ணுவா மூவி எல்லா செலக்ட் பண்ணுவா உக்காந்து படம் போட்டு பத்து நிமிஷந்தா ஆரம்பிச்சிருவா எனக்கு அந்த பாக்கெட் வேணு ஸ்நாக்ஸ் வேணு அப்படின்னுவா எடுத்து குடுப்போ அப்புறகொஞ்ச டேஸ்ட்டுக்கு எடுத்துட்டு படாது அப்புற திருப்பி எதா சாப்பிட்டுட்டு கொஞ்ச ஒரு பத்து நிமிஷ தா படுத்து தூங்கிருவா அதுக்கு அப்பிலந்து அவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவா அவனுக்கு மூவி பாக்குறது அப்படின்னாலே அந்த சாப்ட்டு தூங்கிறதா
ஓகே ஓகே ஓகே அ
ம்
அ ஸ்டாட்டு ஸ்டாட்டிங் நல்லா இருக்கு ஆனா நடுல ஃபினிஷிங் சரியில்லாம
ஆமா நாங்க அப்புற இவனுக்காக ஒகாந்து பா துட்டுருப்போ அந்த மூவிய
ஓகே ஓகே ஓகே ஃபோனேல்லா குடுப்பீங்களா எப் நாங்க மூவியோ ஃபேமிலியோடல்லா பெருசா போனது இல்ல ஆ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போய்ருக்கேன் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்சு அதுக்கப்றோ இங்க ஆஃபீஸ் வந்தக்கப்றோ ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவே அப்றோ ஒரு அண்ண இருப்பாரு அவுங்க பெருசா அவுங்க ஃபேமிலியோட போறக்கு அவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது படத்துக்கு போறக்கு அவுங்க யாரு வரமாட்டாங்க மேபி மேரேஜ்கப்றோ எங்கயு போலா இப்பக்கி அப்பா அம்மா கூடெல்லா பேச போறது இல்ல
அடடடா
போவோ இப்பத்திக் போனதிலன்வச்சிக்கோங்கள
அத இப்ப எல்லா வேலைக்கு போக அப்டியே ஒரு ஒரு டீம்லயே இருப்பாங்கல்ல
ஆமா
ம்
அவுங்களுக் பெருசா இன்ட்ரெஸ்ட்டு இல்ல படத்துக்கு போற அந்த மாரி நானே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சவன்த் படிக்கும்போது அதுக்கு முன்னல்லா தேட்டருக்கு போனது இல்ல செவன்த படிக்கும் போது எங்க தா தாத்தா ஊருக்கு போயிட்டு தாத்தாவ போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த படத்துக்கு கூட்டிட்டு போாங்க நா போயே ஆகணுன்ட்டு அவுங்கள கூட்டு போன ஒரு படத்துக்கு
அதா அதா அதா
ம் அதுக்கப்பறமா நீ நானே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேந்து போக ஆரமிசாச்சு
சரி
ம் டீசெண்ட்டா ஏதாச்சு போனிங்களா படத்துக்கு
ஆ இல்ல எனக்கு கொஞ்சோம் ஒரு சின்ன ஆக்சிடெண்டாம் விழுந்துட்ட கீழ அதனால வந்து ஒன் மந்த்து ஃபுல்லா பெட் ரெஸ்ட் க்க
ஓ ஓகே ஓகே
ஆ அதுனால எங்க இந்த லீவே ரொம்ப ஸ்பாயில் ஆயிட்ச்சு
ம் ஓகேங்க ஓகே இப்பலா ரெடி ஆயாயாச்சா
அம் அ இப்ப பரவால்ல அதா செரி இந்த டென்டல் அதா சொன்னேன்ல லீவுன்னு வந்துட்டா இந்த பல் வீட்டின் க்ரீன் வேல பாக்குறத்துக்கே கரெக்ட்டா இருக்கு ம் ம் அது ஸ்பைன்ல அடிப்பட்டுலருந்து ம் ஸ்பைன்ல பிராக்சர் ஆய்ருச்சு அதுனால ஒரு ஃபாட்டி பைவ் டேஸ் கிட்ட அப்டி பெட் ரெஸ்ட்லே இருக்கணு அப்டின்டாங்க ப்ப கரெட்டா ஃபாட்டி பைவ் டேஸ் ஆய்ர்ச்சு இன்னையோட
ஓகே ஓ
ம் அதான் செரி ம் நடக்ககுட கூடாதுன்டாங்க சும்மா கொஞ்சோ டிஸ்டன்ஸ்லதா நடந்துட்டு அப்டியே பெட்ரெஸ்ட்ல இர்ந்த
ம் ம் எப்டி வெஹிக்கில்ல போயி கீழ விழுந்துட்டீங்ளா
இல்ல அதுல்லாம் அ அதெல்லா விழுந்திருக்கே ஆனா அப்பெல்லா கூட ஒன்னு ஆனதில்ல இது சும்மா வாசல்ல வலிக்கி உழுந்துட்டே அவ்ளேதா விழுந்து உக்காரும்போது அடிப்பட்டுருச்சு ஸ்பைன்ல
ஓகே ஓகே ஓகே
ம் எல்லா சொன்னா சிரிப்பாங்க இதெல்லா ளமா அப்டின்னு ம்
அதான் அது என்ன சொல்றது கொஞ்ச கால்சியம்லாம் அதிகமா சாப்ட்டு
ஆ அதே தான் ஆமா
ம்
ஒன் மந்த் சேத்து
ம் எங்க தாத்தா ஐ ஐ மீன் வயசானவங்க எல்லாம் இப்பலா இப்பலாம் சும்மா லைட் லைட்டா தட்டி கொர்வாங் கீழ கொர்வாம்பாங்க இதாயிருச்சும்பாங்க எங்க தாத்தா எங்க அப்பா ஆ சோ நல்லா ஹெல்த்தியா சாப்ட்டீங்கன்னாவே அதுக்கு
ம் அப்ப ஓகேமா ம் வேல போன் அவ்ளோ வீக்கா இருக்குதா என்னன்னு தெரில இப்போ ஒரு ஆ ஒரு இந்த விமன்ஸ் டே வந்துச்சுல மார்ச் மந்த்ல
ஆமா
அப்போ இவுங்க ஸ்கூல்ல வந்து ஃப்ரீ செக்ப் அந்த கேம்ப்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்க போண்டு எஞ் சிட்டில செக் பண்ணாங்க அவுங்க நல்லாதான் இருக்கு அப்டின்னு சொன்னாங்க
ஓகே
செக் பண்ணிட்டு ஆ அதுக்குள்ளையா அவ்ளோ வீக் ஆகுது இல்ல நா எதுவும் அதாவ்து உ கரெக்டா வுழுந்தது வந்து ஒரு மா பொஸ்ஷனா எதையுமே நான் டச் பண்ணல சைடுல இல்லனா கூட பிர்ரெஷர் கம்மியாருக்கும் கொஞ்ச அந்த விழுந்து ஃபோட் கம்மியாகிருக்கு எதனா புடிச்சிருந்தோம்னா கொஞ்ச மெதுவா விழுந்திருப்போம் நா எதையிமே புடிக்கல அப்டியே வலிக்கி வுழும் உக்காந்துட்டே
அதா டரெக்ட்டா இம்பாக்ட் எந்த இது இல்லாம இம்பாக்ட்டு போன்ல விழுந்துருச்சு போல
ம் செரி எதோ அது நல் நடந்தது நடந்துச்சி நடந்துச்சி இல்லனா இந்த மாரி ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியுமா
ஆ கண்டிப்பா
செரி விடுங்க சரியாயிரும் கொஞ்ச ரெக்கவர் ஆயிட்டிங்களா கிட்டத்தட்ட
ஆ அப்ப பரவால்ல கொஞ்ச இனி போயி அங்க வேல பாக் கு போதா தெரியு எப்டி இருக்குது முடியுதா இல்லையானு ம்
ஓகே ஓகே ஓகே
ம் அது ரொம்ப குறும் பண்ணுவா அங்கயு யாரு பாத்துக்குறதுக்கு நம்மதா பாத்துக்குற மார்ருக்கு தெரில பாப்போ
ஆ இது எவ்ள நாளா ரெஸ்ட்ல இருந்துட்டீங்க இதுக்கப்றோ தா
ஏ நாம்மா கம்பக் குடுக்க போறேனா இல்ல ரொம் ரொம்ப டேமேஜ் பண்ண போறேனான் தெரில
ஆ ஓகே ஓகேங்க சரிங்க ம் ஓகேங்க ஓகே ம்